ஹலோ
உம் சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க
ஆ சுமாராதா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ எதோ பரவால்லாம இருக்கோ
உம் சேரி ம் ச்ச என்ன சாப்பாடுல என்ன சாப்பாடு சாப்ட்டீங்கனு கேட்டே
டியல
சாப்பாடு என்ன சாப்ட்டீங்க நீங்க பேசுறது சரியா கேக்கல நீங்க பேசுறது சரியா கே கேக்க மாட்டேங்குது நீங்க அதனால கொஞ்சோ நெட்ஒர்க்ல ஏரியா வந்தீங்கனா ரொம்ப நல்லா இருக்கு
ஆ
ஆ சொல்லுங்க கேக்குதா கேக்குது ஹலோ ஹலோன்னு சொல்றது மட்டு கே கேக்குது இல்ல என்ன சாப்ப பாடு நீ சாப்பிட்டீங்க நா கேட்டே அதுக்கே இன்னு பதில் வரல
அப்டியா நாங்க இனிமேதா சாப்ட போறோம் ஆ உம் உம்
என்னது சவுண்டு அங்க அதிகமா கேட்டுகிட்டே இருக்கு
ஒரு நிம்ஷோ நா வந்து இப்பதா தோச ஊத்தி சாப்ட போறே
செரி ஏங்க அங்க ஏதோ கதவ உருட்ற சவுண்டு கேட்டுட்டு இருக்கே என்ன கதவ உருடிட்டே இருக்கீங்க
சட்னி அரச்சிட்டு இருக்காங்களா அதனால
சரி அது ஏ இவ்வள தூரம் வர கேக்குது இல்ல கதவு முடிட்டு இல்ல வெளிய கூட அங்க உக்காந்துக்கோங்க
அங்கதா ஒக்காந்துருந்தே
செரி ஏன்னா சின்ன சின்ன உருட்டுற சவுண்டு கூட ரொம்ப அதிகமா கேக்குது
ஆமா ஆ ஆ ஆ ஆயா ஆயா அம்மா
சூப்பரு உம் ஓங்கிட்ட ஃபோன் பண்ணத நா வேறயார்கூடயாது பேசியிருந்தா கூட நிம்மதியா பேசிட்டு இருந்துருப்பே நீ வேலய முடிச்சுட்டு வா
நா என்ன பண்றது சொல்லுங்க எங்க வீட்டு
என்ன பண்றதுன்னா இங்க வந்துட்டு இப்போ அவா கூப்டுக்கிட்டே இருக்க ஜானு
உம் இவ்ளோ நேரோ அவ இல்லவே இல்ல இவ்ளோ நேரோ அவ இங்க இல்ல இப்ப எங்க இருந்து வந்தான்னு தெர்ல கூப்டு ட்டுருக்கா
அ பத்து அடுத்து வர்ர அடுத்து பத்து நிமிஷத்த எப்டி உன்ன பாக்க போரேனு தெர்ல
வந்து சட்னி அரச்சிருக்கு
சேரி இதுக்கு சாம்பார் ஏதாவது வச்சிருந்தீங்கனா சிம்பிளா முடிஞ்சிருக்கும்ல ஒரே சாம்பார் வெங்காய தக்காளி நீங்க அரச்சி வதக்கி இது பண்ணிருக்கிறதுக்கு அதனால என்ன தோச தோசைக்கு சாம்பார் ஊத்னா இன்னு நல்லா இருக்கு ஒரு சாம்பார் ஒரு தேங்கா சட்னி வெச்சிருந்தா இன்னு நல்லா அருமையா இருந்திருக்கு ஆமா ஒரு விசிலு வேற ஒன்னு இல்ல ஒரு பருப்பு கொஞ்சோ போட்டுட்டு ஒரு விசில வச்சிருந்தீங்கனா சட்னிய விட சாம்பார் நல்லா இருந்துருக்கும்
எனக்கு ரொம்ப நாளா சாப்ட முடியல சட்னி சாப்பிடணும் போல இருந்துச்சு அதனால தா சட்னி வெச்சே காலேயு சாம்பார் வச்சு பொங்கல் வச்சது சாப்டவே முடியல அந்த ஒரு கை அவ்ளவுதா சாப்ட முடுஞ்சது அதனால தான் சேரி காலேல வேணா சாம்பார் வச்சுருவோ முடியல சட்னி ஏதோ சாப்பிட்னும் போல இருந்துச்சு சரி அப்ப சட்னி இதயே அரப்போம் அப்டி சொல்லிட்டு அரச்சே நானு உம் சாப் வெங்காய தக்காளி கடல பருப்பு வ அப்றோ இஞ்சி எல்லாம்
என்ன தோ ச ஏ இட்லியா
தோச ஊத்தணு இல்லாட்டி இட்லி ஊத்தணு எதுனாலு ஓகே அப்டி
உஹம்
உ என்ன சொல்றீங்களோ கடைசி ஆனா
உம் வொரு இது இட்லினாலும் ஓகே தான் பட் ஆனா ரெண்டு தோசை வந்துட்டு ஒரு ஒரு முட்டையை போட்டு ஒரு தோசையை போட்டா நல்லா இருக்கும்
செரி
உம்
வேற
உம் வேற என்ன சொல்லுங்க
ஹம்
உஹம்
வேற
வேற என்ன
உஹம் செரி பாருங்க
ஆ
ஸ்கூல்லாம் எப்டி போகுது நல்லா போகுதா இல்லையா
ஸ்கூல் நாளைல இருந்து ஆரம்பிக்குது
செரி
ஆமா அதுக்கான வேலைகள் எல்லாம் பாக்கணும்
செரி பசங்களுக்கு ஸ்கூல் புக்குக்கு அட்டை போட்டாச்சா
எல்லாம் இனிமேதான் போடணும்
உம் நாளைக்கு காலைல ஸ்கூல்ன்ற்றிங்க இப்போ வரைக்கும்
ஏ வெளி வேலையே எங்களுக்கு நிறைய இருக்குது எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது இந்த வெளிய வேலை வெளியே போய் அலையற வேலையே இருந்துகட்டே இருக்குது நேரமே இல்லை அ இப்போ இவ்வளோ நேரம் வீட்டு வேலை பார்த்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் நான் உங்களுக்கு கால் பண்ணும்போதுதான் ஃப்ரீயாக இருக்கேன் இவ்ளோ நேரம் பாத்திரம் கழுவி இருக்கேன் இந்த வெங்காயம் நறுக்கி சட்னிக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அந்த அதுக்குள்ளே சாப்பாடு நேரம் வந்துச்சு இன்னும் தோசை ஊத்தணும் இதே மாதிரி நேரம் போயிட்டே இருக்குது வீட்டில் எல்லோரும் இருக்கிறதுனால இப்ப நாளைக்கு அவன் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து காலைல கொஞ்சம் வந்து அப்படியா அந்த கொண்டு வந்து குடுக்குறாங்க நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா அ கொடுத்துருவேன் நானு
உஹம் ரெண்டு புக் கொடுத்தா கூட நான் கூட அட்ட போடுவேன் பிரச்சனை கிடையாது அழகா போடலாம் உம்
உம்
வாங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு நோட்டு போட்ட ட்ட இருக்கறத நாலு நாள்
ம்
க்கு போட்டனா வேல முடியு
போட்டுரலா இப்போ போட்டுரலா சாப்ட்டுட்டு அட்ட போட்டோனா கரெட்டா இருக்கு அடுத்து கூல்க்கு இப்ப. தா கால்ல யூனிஃபார்ம்ம
ஸ்கூல்லா அந்த யூனிஃபார்ம் ம்லா எடுத்து வப் போச்ச
ம் ஆச்சி ஆச்சி யூனிஃபார்ம் சாக்ஸ்சு ஷூ பாலிஷ் மட்டு வாங்கணும் பாக்ஸ் ரப்பர் ஷாப்னர் எல்லா எடுத்து வச்சாச்சு
ம்
ம் ம் ம் ம் ம் ஆமா நா மட் டு கால்ல கொஞ்ச எந்திரிக்கிறதுக் கொஞ்ச பிரச்சன பண்ணுவ மத்தபடி பிரச்சன இல்ல
ஸ்கூலுக்கு நாளைக் காலைல என்ன சாப்பாடு என்ன அவனக் மெனு என்ன இருக்கு
இந்த வார குடுக்கல போன வார வெள்ளி வெள்ளிக்கிழமையு சனிக்கிழமைக்கு தா குடுத்தாங்க இந்த வாரத்துக்கு மெனு குடுக்கல அதனால வந்து எ காய் நறைய இருக்கு கேரட் பீன்ஸ் உருளக்கெலங்கு பட்டானி எ கிட்ட இருக்குது சோ எல்லாத்தையு போட்டு தேங்கா பால் எடுத்து ஒரு கூருமா வைக்கணு வச்சு காலிப்ளவற வந்து பொறிக்காம கொஞ்ச வறுத்து குடுத்து வைக்கலா இல்ல கொஞ்ச அவிச்சு ஸ்டீம் பண்ணி
மேக்சிமம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரைசுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கள் ரைஸ் பண்ணீங்கன்னா பசங்களுக் நீங்க வந்து கிரேவி மாதிரி கொடுக்கறத விட ஒரு சிங்கிள் ரைஸா அதாவது இப்ப எப்டின்னா அவுங்களுக்கு வந்துட்டு ப பன்னீர் போட்டு பன்னீர் புலாவ் அப்பற பன்னீரு ஆ சில ஒரு வகையான கீரையு சேத்தன்னு நீ இரண்டு பண்ணி அயனு ஒரு-ஒரு பன்னிர் கிரேவி பன்னிரூ ஃப்ரை ரைஸ் மாரி குடுக்கலா அதுக்கப்புற பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து என்ன பண்லா ரெண்டு முட்டைய மட்டு அவிச்சு அந்த முட்டையை வந்து வெள்ள வெ மஞ்ச கருவ எடுத்துட்டு வெள்ள கருவ மட்டு குட்டி குட்டியா வெட்டி போட்டு அது ஒரு ரைஸ் மாரி நீங்க கிளறி குடுத்தீங்கன்னா அது ஒரு கீரையு போட்டு ரைஸு ம் போட்டு குடுத்தீங்கன்னா அது ஒரு நல்லது
அதெல்லா குடுக்கணு ஆனா நாளைக்கு வந்து இது எல்லா காயு போட் ட்டு
இப்ப போட்ருக்கற முட்டையே வந்து தெரியாம என்னப் சொண்ணனா பொடிசு பொடுசா வெள்ள கருவ மட்டு பொடிசு பொடுசா கட் பண்ணிருனோ அவிச்சுட்டு மஞ்ச கரு போட்டீங்கன்னா ஸ்மெல் அடிக்கு அது போடலாமே ஒரு கீரையை போட்டு கொஞ்ச வதக்கிட்டு அதுக்குள்ள கொஞ்ச ரைஸ் வேக வச்சு ரைஸ் ஹட் பண்ணிட்டு அப்பற இந்த குட்டி கடை முட்டையா நீங்க ஃப்ரை பிறகு போட்டீங்கன்னா பையங்க நல்லாவ திருப்தியா வயிறு ஃபுல்லா சாப்ட்டு வருவாங்க அவுங்களுக்கு தேவையான பு்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீன் கெடைச்சிடு அது போக இல்லாம அவுங்களுக்கு வந்துட்டு நீங்க கால்ல என்ன பண்ணா அந்த முட்டையை நீங்க என்ன பண்லானா அந்த உள்ள உள்ள மஞ்ச கருவ வந்துட்டு அப்பற காலையல நீங்க சாப்டாம குடுத்துராலா அவக்கு இந்த மஞ்ச கருயோட. குட் கொலஸ்ட்ரால் கெடைக் ஹலோ நல்லது அது பு்ரோட்டீன் கூட சோ அ இதனால அவ ரெண்டு முட்ட சாப்ட்டதுக்கான இதுவு இருக்கு பிளஸ் அந்த மண் வெள்ளகருவு மிஸ் பண்ணாம ஸ்கூல்லயு கண்டுபுடிக்காம இருக்கிறதுக்கு அந்த குட்டிகுட்டியா நீங்க நல்ல பொடுசா கட் பண்ணி ஒரு சிங்கிள் பாட் ரைஸாவவே பண்ணனு சிங்கிள் பாட்டுல அதாவது எப்பிடின்னா சொல்லுங்க இந்த களிப்
ஆனா அது வந்து இப்ப எங்க வீட்ல இருக்க பெரியவங்களால சாப்ட முடியால இப்ப எங்க ஹஸ்பண்ட்காது குடுக்க முடியாது
கிடையாது அது சாப்பலா அது ரொம்ப நல்லதும் கூட அதாவது எப்பிடினா சொ
அப்பிடி செஞ்சட்டா அப்பிடின்னா பரவாயில்ல இப்ப நீ எனக்கு என்னன்னா அவங்களுக்கு தனியா செய்யணு திருப்பி எ
கெடையாது நா சொல்றே அதெல்லா நீங்க தப்பா நெனைக்கிறீங்க அதுதா என்ன சொல்றோனா நா என்ன சொல்றனா சில விஸ் சில டிஷ் தெ எப்பிடி சொல்றேன்னு கேளுங்க சில என்னன்னா சோறு ரைஸ் போண்டு குக்கர்லா வச் ச்சி அவிச்சி வ இது ரா ப் ஸ்டீம் குடுத்து எடுத்தரணு தனியா ச்சிக்கணு ஆற வட்ச க்குனு ஆரவச்சிட்டு என்னப் அடுத்து நீங்க ஒரு ஒரு த ஒரு பாத்திரத்துல எண்ணெ ஊத்தி கடுகு த தாளிச்சி வெங்காயோ தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு இஞ்சிய கூட பொடுசு பொடுசா வெட்டி போ பொ இஞ்சி பூண்ட பொடிசா வெட்டி போலா அப்புறோ இஞ் ஜிஞ்சர் பேஸ்ட் மாறி பண்ணி ரெடி பண்ணி போட்டுட்டு அத தேவையான கரம் மசாலா மொளகா பொடி வத்தப்பொடி இந்த மாரி அப்பறோ மஞ்சள் பொடிலா போட்டு வதக்கிவுட்டுட்டு அத என்ன பண்ணலா கொஞ்சோல கீர இருந்தா கொஞ்சோ ஒரு கைபுடி கீரைய போட்டுட்டு என்ன கீரனாலு பரவாயில்ல போலா முருங்ககீர பக்கத்து வீட்டுல போய் முருங்கக்கீர பரிச்சிட்டு வந்து அத போட்டு வதக்கிட்டு அப்புறோ சோறு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சோறுக்கு போறதுக்கு முன்ன கூட்ட என்ன பண்ணணுன்னு தெரியுமா நீங்க கொஞ்சோ அந்த நம்ம வெள்ள கலர் முட்ட எடுத்துச்சுக்கோ அவிச்ச முட்டைய ரெண்டு முட்ட ஒரு ஆளுக்கு ரெண்டு முட்டங்க மேக்கு புடுசு புடுசா வெட்டி அதயு லைட்ட கொஞ்ச நேரோ வந்து வதக்கிட்டு ரெண்டு நிமிஷோ வதக்கினா கூட போ அத நம்ப ஆல்ரெடி அவிய வச்சனால ரெண்டு நிமிசோ வதக்கிட்டு கெட்டி வச்சிரிக்கிற சோறு அந்த சோறு ஆரிக்கா ஆறனதுக்கப்பறோ அத போட்டு மிக்ஸ் பண்ணி அத கூட கொஞ்சோ பெப்பர் பொடிய போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டீங்கன்னா பையனுக்கு தேவையான புரோட்டின் கார்போஹட்ரேட் ஆ கீரைல அயன்டுருக்கு ஆ நல்லா நெறைய விட்டமின்ஸ் இருக்கு அவனுக்கு காலில என்ன பண்றீங்க அவன ஸ்கூலுக்கு பேக் பண்ணு போதே கைல அந்த டைங்க அவுனுக்கு அவிச்ச முட்டைல ரண்டு முட்டையோடா கரு இரு க்கு வெல் மஞ்சகரு அத காலைல பிரேக்ஃபாஸ்ட்டோட சேத்து குடுத்துருங்க அவ கூலுக்குலா கொண்டு போனா வச்சுருவா நீங்க வெள்ளக்கருவ மிக்ஸ் பண்ணிருங்க சாப்பாடோட மிக்ஸ் பண்ணிருங்க அவ ஸ்கூல்லயே கண்டுபிடிக்க முடியாது அவ அவுங்க மிக்ஸால கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த மாரி பண்ணுங்க அவ வந்து அவனுக்கு ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஹெல்தி ஃபுட்டா போவு இது ஒரு நாளைக் பண்லா இதே மாரி ஐட்டத்த ஒரு நாள் பன்னீர் மிக்ஸ் பண்ணுங்க சிம்பிள் பன்னீர நீ கடைசியா இப்போ நம்ம வந்து முட்ட போட்ற நேரத்துல பன்னீர போட்ட வதக்கிட்டு கடைசில ஒரு ரைஸ் போட்டுட்டு கொஞ்சொ பெப்பர் பொடி போட்டீங்கனா பன்னீர் புலாவ் ஆயிடு பன்னீர் மிக்ஸ் ரைஸ் ஆயிடு பசங்க விரும்பி சாப்டுட்டு அதுல்லாம குட்டி குட்டியா பன்னீர ரொம்ப ஒடயாம எவ்ளவுக்களோ சின்னதா போய் பன்னீர வெட்டி சாப்புட முடியு சாப்டீங்னா பையனுக்கு ப்ரோட்டீன் ஆ அங்க ஒரு பன்னீருக்கு இங்க ஒரு பன்னீருக்குனு எடுத்து சாப்புறதுக்கு அவனுக்கு ரொம்ப ச சந்தோஷமா சாப்டு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வருவாங்க நமக்கு ஒரு ஆ பையனுக்கு நல்ல பு நல்ல சாப்பாடு நல்லதா குடுத்துருக்கோ நல்ல ஃபுட்டா குடுத்துருக்கோன்ற ஒரு மன திருப்தி இருக்கு போ அதனால நீங்க இதெல்லா ஃபாலோ பண்ணிக்கனு ம்ப நல்லாருக்கு இதுக்கு போட்டுட்டு நீங்க வந்து டெய்லி ஒரு கொழம்பு வக்கெனு கூட்டு வக்கெனுன் நெனைக்காம ஒரு கீர மட்டு டெய்லி கெடச்சா வாய்கோங்க கீரய கடுச்சு அந்த கீரைய கொஞ்ச கொஞ்சமா சேருங்க வதக்குற கீரையா சேருங்க பாலக்கீர நா சொல்றல பெஸ்ட்டு கீர பாலக்கீர இத நீங்க வதக்கும் போது பசங்களுக்கு எல்லா வித மான சத்து கெடைக்கு பிளஸ் அந்த பாலக்கீர நீங்க க மிக்ஸ் பண்ற வெஜிடபிள் ரைஸ்ல அந்த ஃப்ரைடு ரைஸ்ல அ ஈஸியா அடாப்ட் ஆயிடு
ம்
இத பண்ணுங்க பசங்க நல்லா வருவாங்க நல்லா படிப்பாங்க நல்ல புத்தி கூர்மையோட வருவாங்க ரொம்ப நன்றி